ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்ல இருக்கேன் நல்லாயிருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க
அ வெளிய கிளம்பிட்டுருக்கேன்
ஓ ஓ அப்டியா சேரி சேரி எங்க போறீங்க
ட்ரிப்பு போறேன்
சேரி சேரி ஓகே பாத்து பத்திரமா போங்க இது வரைக்கும் நீங்க எந்தெந்த ஊருலா சுத் த்தி பாத்துருக்கீங்கனு நா தெரிஞ்சிக்கலாமா
உனக்கு என்னடி வேணும் அய்யோ
இச் பண்ற கோல்
ம்
நீங்க எந்தெந்த ஊர் போய் சுத்தி பாத்துருக்கீங்கனு நா தெரிஞ்சுக்கலாமா
தெரிஞ்சுக்கலாம் மதுரை அ திருச்சி பெங்களூர் கேரளா குமுளி மா பேர் வாத்தைக்கு சொல்லிக்கணும் ஆ ஆ
நீங்க போனதிலே உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஊர் எது
ம் மதுரை
ட்ரிப்பிங் அப்டியா சேரி சேரி மதுரைக்கெல்லாம் எதுல போவிங்க
ட்ரெயின்ல தான் பட்ஜெட் ப்ராப்ளம்ல் ட்ரெய்ன்ல சூப்பர சமைப்பேன்
சேரி ஏதாச்சும் ஒரு ரெசிபி சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பேசுங்க செரி சொல்லுங்க அது எப்டி செய்வீங்க ஆரஞ் ஜூஸ் சர்க்கரை இருந்தா புடிக்குமா சர்க்கரை இல்லன்னா புடிக்குமா
நீ கவனிக்காம பேசு
ஹலோ
ஆ
ஆரஞ்சு ஜூஸ் சக்கர இருந்தா புடிக்குமா சக்கரை இல்லைன்னா புடிக்குமா
சக்கர இருந்தாதான் புடிக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் ஸ்வீட்டா
கரு
அப்பா நல்லாதான் இருக்காரு
சேரி சேரி அப்பறம் சொல்லுங்க வேற வேற ஏதாச்சு பேசுங்க
பைக் வாங்கறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் வாங்கற கனவு எப்டி போயிட்டு இருக்கு உங்களோடது பைக் வாங்கறதுக்கு முன்னாடியே ஹெல்மெட் வாங்குற கனவு எப்டி போயிட்டு இருக்கு
நானா நா சீக்கிரமா வாங்கிடுவேன் பைக்கே வாங்கிடுவன் போல அந்த அளவுக்கு நான் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்ர்க்கே
பார்ட் டைம் ஜாப் பண்றீங்ளா காலேஜ் போய்ட்டு இருக்கீங்ளா ஸ்கூல் போய்ட் இருக்கீங்களா
இப்போதிக்கி சும்மாதா வீட்ல ஆறு மாசமா வெட்டியா இருக்கே சாப்ட்டு சாப்ட்டு
ஓ
இப்ப ஜுன்லை ஜூலையில தொறப்பாங்கனு சொல்லி இருக்காங்க தோழர்
ஆ ஓகே தோழர்
த்தொறந்தா ஓரியன்டேஷன் ஒரு வாரோ
ம்
இதுக்கு முன்னாடி துபாயில படிச்சிட்டு இருந்த துபாயில வந்து எக்ஸ் துபாயில இருந்து சென்னை வந்து அங்க வந்து எங்க அவ் வார் போயிட்டு இர்க்கு எங்க அப்பாவால காஸ் கட்ட முடியலையா அதனால வந்து எங்க அப்பா வந்து சென்னைக்கு போனு சொல்லிட்டாரு சேரின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டே
ஓகே ஓகே ஓகே உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமா
ஆ பைக் ஓட்ட தெரியு அவ்ளோவா தெரியாது கொஞ்சோ கொஞ்சோ ஓட்ட தெரியு தோழர்
காரு
காரு சுத்தமா தெரியாது தோழர் கத்துக்குடுக்கிறீங்களா
ம் முடிஞ்சா கத்துக்குடுத்துர்லா ஓகே ஓகே சென்னையில ஃபுல்லா எங்க இருக்கீங்க
ஆ நாங்க வந்து சென்னை தோழர் நீங்க எங்க இருக்கீங்க
நானு சென்னை தா வெயில் பழுத்தி எடுக்குது மாதாவரம்
மாதவரமா நானு மாதவரம் தா தோழர் சேரி சேரி மாதாவரத்துல என்ன புடிக்கு உங்களுக்கு
மாதாவரத்தில எங்க பாய்ஸோடு அட்டி போடுற டீ ஸ்பாட் தா புடிக்கு
சேரி சேரி பாய்ஸ்லா இருக்காங்களா உங்களுக்கு சேரி சேரி தோழர் ஏ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டிங்களா
ஆ படிச்சு முடிச்சிட்டே படிச்சு முடிச்சிட்டே வேல தேடிகிட்டு இருக்கே
ஓ வேல தேர்ட அப்ப பசங்க கல்யாணாயி பசங்க இருக்கா உங்களுக்கு
இல்ல மேம் அப்டி இல்ல பசங்கன்னா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்
ஓகே ஓகே தோழர் அப்பறோ சொல்லுங்க என்ன எதாச்சீ பத்தி பேசலாமா நம்ம ம் ஆ எனக்கு வந்து ஹாபிஸ் வந்து பாட்டு கேக்றது
ஆ
நல்லா பாட்டு கேட்பேன் வெறும் பிரேக்ப் சாங்ஸ் தா கேட்பே
ஏ
ஏ தலையெழுத்து அது தோழர்
ஓ அப்டிங்களா
நீங்க என்ன ஹாபீஸ்லா இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க
நல்லா பாட்டு கேக்கறது பசங்களோட அரட்ட அடிக்கிறது கேம் விளையாறது
பிரெண்ட்ஸ்னா ஜாலியா இருக்குல்ல
ஆ ஆமா மேம்
சில வீட்ல பாருங்கனாங்க பொண்ணுங்க வெளியிலயே விட மாட்டாங்க
ஆ அப்டிங்களா ச்
ஆமா தோழர்
என்னயே விட்றதில்ல என்னயூ பொண்ணா தா ட்ரீட் பண்ட்றாங்க
அப்படியா அப்ப உங்க வீட்ல ஸ்வைப்
ஸ்வைப் பண்ணிக்கலாமா
ஸ்வேப் பண்ணிக்லாமா மாத்திக்லாமா நீங்க இங்க வந்துட்றீங்களா நா அங்க வந்துட்றே தோழர்
வித்தியாசமே இருக்காதே
சும்மா சும்மா அ நகைச்சுவைக்காக நா சொன்னன்
இது நகைச்சுவையா செருப்பால அடிக்கலா போல இருக்கு மேம்
தோழர் இப்பில்லா பேசாதீங்க தோலா இப்பல்லா தோபா
இதாம்மா மாஸ்டரு பிர்ல உன்து டபுள் வாய்ஸா கேக்குது
தோழர் பேக்வேய்டு பின்னாடி பேசுறவங்களோட வாய்ஸ் கேட்டா மைனஸ் பண்ணிருவாங்க தோழர் ப்ளீஸ் அவுங்கள கொஞ்சோ கம்முனு இருக்க சொல்லுங்க நம்ப
இல்ல ஒங்க சைட்லர்ந்தா கேக்குது
எங்க சைடுல இர்ந்து கேக்குதா தோழர் நா வந்து ஹால்ல நடந்துகிட் டே பேசிட்ருக்கே தோழர் சாரி தோழர் ஓ சாரி தோழர் சாரி தோழர்
ஆ சாரினு மட்டு சொல்லுங்க இந்த தோழரு வந்து நெஞ்சு கிளிக்கிற மாறி இருக்கு
என்ன சாப்ட்டீங்க லன்ச்சுக்கு தோழர்
லஞ்சுக்கு ஆந்த்ரா மீல்ஸ்
ஓ நல்ல சுவையாக இருக்குமே அது
ஆ
டயட்லா இருக்குறதில்லயா
எதுக்கு மேம் டயட்டு என்ன பண்ண போறோ டயட்லருந்து
ஒல்லியா ஆகோனோனு ஆசயில்லயா தோழர் ஒங்களுக்கு
நா சின்ன வயசுலேர்ந்து பத்தாவது வரைக்கு ஒல்லியா தா இருந்தே
சேர் சேரி தோழர் நானு இப்ப நேத்து தா குண்டானே
ஓ அப்டீங்களா
ஆமாமா அதுனால தா ரெண்டு நாள் டயட்க்கு அப்பறமா திருப்பி கேக் சாப்டுவே தோளர் அது ஒன்னு இல்ல எப்பயூ நடக்கறதா
ஓ அப்ப எதுக்கு மேம் டயட் காசுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிரு மு
இன்னும் இன்னோ எ துமே வாங்கிட்டுவர்ல தோழர் நா வந்து டயட்ல இருந்தா த்ரீ டைம்ஸ் சேலட் சாப்டுவ தோழர் சேரிங்களா தோழர் அது ஒரு செலவோல்ல ஒரு கேரட்டு ஒரு குக்கும்பரு ஒரு ஃபர்ஸ்டே என்ன தெர்மா ப்ரொசீஜரூ ஒரு வெங்காயோ எடுத்துக்குனோ நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கிணோ அப்புறோ தக்காளி எடுக்கணோ அதுவு நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கிணோ தோழர்
ம்
அதுக்கப்பறமா என்ன பண்ணுனா கேரட்டு துருவி குக்கும்பர துருவி பொடி பொடியா வந்து நறுக்கிக்கிட்டு
இத நீங்க டீ வில சொல்லாமே
முட்ட முட் முட்ட்ட முட்டய உ முட்
டக்குனு சேனல் மாத்திடுவாங்களே
முட்டய அவிச்சுக்க முட்டய அவுச்சுட்டு நீங்க வந்து தண்ணில போட்டு அங்கோ சோளம் பொட்டு கொண் நேரோ விட்டுட்டு நீங்க அது வரைக்கு இது கட் பண்ணிட்டு இருக்லா தோழர்
அது வரைக்கோ என்ன பண்ட்ருக்கலா
கட்டிங் பன் வெஜிடேபிள்ஸ்லா கட் பண்லா சேலடுக்கு
நல்ல சத்தமா சொல்லு
அதுக்கப்புறோ என்னாவு கட் பண்ணீட்டு ஆனியன் அ டொமேட்டோ கே கேப்சிகம் கேபேஜூ அப்றோ கேரட்டு குக்கும்பர் தோழர் நல்லா போ போ ஒரு பவுல்ல போட்டுட்னு
ம்
போட்டுட்டு அதுக்கப்பமா தயிர் பாக்கெட் வந்து தயிர் இருக்குல தோழர் ஒரு பவுல்ல வந்து தயிர் போட்டுக்கணு
பவுல்ல தயிர் போட்ணு
உப்பு பெப்பர் இல்ல இல்ல ஒரு பவுல்ல தனியா போட்டுக்கணு
ஏ தே அந்த கப்லே போட்ரலாமே எதுக்கு ரெண்டு அதெல்லா மிக்ஸ் பண்லாங்க
மிக்ஸ் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணணு கர்ட் இருக்குல்ல கர்ட்ல வந்து பெப்பரு உப்பு போட்ரணு தோழர் பெப்பரு பெப் பெப்பரு உப் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப் நறிய பெப்பர் போட்னு ஏனா
வீட்ல ஓல் டி எஃப் செட்டிங்னா மூச்சு வாங்கரது இருக்கு
ந ச்சீ நா சீக்கிரமா நடந்துட்டு பேசுறன்ல தோழர் அதனால உங்களுக்கு அப்டி கேக்குது தோழர் என்ன கோல்டா தோழர்
ஆமா மேம் ரொம்ப கோல்டு ஃபீவர் காஃப்லா இருக்கு
அப்டியா தோழர் ஓகே தோழர் ஓகே தோழர் பாத்து பத்தோரமா இருங்க
ஓ உடம்பு சரியில்லன்னா கூட சும்மா ஓகேனு சொல்லி விட்ருவீங்களா ரெமிடிலா சொல்லாம செத்துருவான் சொல்றிங்களா
அப்றோ என்ன தோழர் யூஸ் பண் என்ன பைக் ரொம்ப புடிக்கு தோழர்
ஆ அதா ஒடனே டாபிக் சேஞ்ச் பண்ணிடு யார் செத்தாலு பரவால்லனு
என்ன பைக் யூஸ் பண்ணுவீங்க தோழர்
நானா நிஞ்ஜா கவாசாக்கி செட் நைன் ஹண்ட்ரெட் ஜி டி எக்ஸ்
ஓகே ஓகே எவ்ளோ அந்த பைக் இருக்கு தோழர்
ஆ பன்னெண்டு லட்ச ருவா
சேரி சேரி உங்களுக்கு அ ம் உங்களுக்கு ஐ ஐ ஃபோன் புடிக்குமா ஆண்ட்ராய்டு புடிக்குமா தோழர்
ஆண்ட்ராய்ட் புடிக்கவே புடிக்காது ஐஃபோன் மட்டுதா புடிக்கு
அப்ப யூஸ் பண்றது என்ன தோழர்
யூஸ் பண்றது ஆண்ட்ராய்டு ஏனா எ வீட்ல வாங்கி குடுத்தாய்ங்க
அப்டியா சேரி தோழர் சேரி தோழர் அப்றோ ஒரு மிஷ தோழர் ஆம் தோழர் அ நீங்க என்ன எதாச்சி ஸ்போர்ட்ஸ் எதாச்சி தெரியுமா
ஸ்போர்ட்ஸா சூப்பரா தெரியு கோலி, கில்லி, பல்லாங்குழி
தோழர் அதெல்லா ஸ்போர்ட்ஸ் இல்ல பொறுக்கி கேம்ஸ் நா ஸ்போர்ட்ஸ் கேக்குற லைக் கொக்கோ கராத் தே சம்திங் லைக் திஸ் தோழர்
பொறுக்கி கேமு
நோ தோழர் தட் இஸ் கண்டக்ட் அது வந்து நம்ம ஸ்கூலால கண்டக்ட் பண்றது தோழர்
இதுவு எங்க ஏரியாவால கண்டக்ட் பண்றதுங்க
சரி ஓகே ஓகே தோழர் எத்தன கப் வாங்கியிருக்கீங்க தோழர்
ஒரு ஏழ் எட்டு
ஏழு எட்டு கப்பு வாங்கி எங்க அடிக்கி வச் சுருக்கிங்க தெரியவே மாட்டேங்குது தோழர் அப்டியா ஏ தோழர்
ஏனா
பேர்ச்ச பழம் சாப்டவா சேரி தோழர் சேரி தோழர் அப்றோ ம் ஆ ஏ ஒங்க வீடு எங்க இருக்கு தோழர்
ஏ அட்ரஸ் தெரிஞ்சு வந்து நேர்ல வந்து மொக்க போட்றதுக்கா
ஆ ஓகே தோழர் ஓகே தோழர் அப்றோ என்ன லன்சுக்கு சாப்ட்டீங்க தோழர்
கேக்ல
என்ன தோழர் ஒங்க கூட பேசினதுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி தோழர் நம்ப அடுத்து சந்திப்போம்
சந்திக்கவே வேணா